வணக்கம்
வணக்கம் சகோதரி
வணக்கம் சுக சும்மாதா சகோதரா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதாங்க இருக்க சாப்டாச்சுங்ளா
அ இன்னு சாப்பலேங்க நீங்க சாப்ட்டீங்களா
நானு இன்னு சாப்பிட்லேங்க எங்கயாச்சு வெளியகீது போயிட்டிங்களா இன்னு இன்னு சாப்டாம இருக்கீங்க
அ ஆமாங்க கொஞ்சோ வெளி வெளியே கொஞ்சோ வெளிய போயிருந்த நாங்க அதா கொஞ்சோ லேட் ஆயிடுச்சு டைம் பாத்தா லேட்டாயிச்சுங்களா பஸ் சிக்கலேன்ட்டு நைட்டு சாப்ட்டுக்கலான் வுட்டுட்டே
ஓ சேரிங்க அங்க க்ளைமேட்லா எப்டிங்க இருக்கு
இங்க க்ளைமேட் வந்து கொஞ்சோ லைட்டா வெயில் அடிக்குதுங்க இன்னிக் காலைலிருந்து மழ வரல மோடமாதா இருக் லைட்டா அங்க எப்டிங்க இருக்கு
இங்கயு வெயில் தாங்க அடிகிது காலைலிர்ந்து இங்கேய மோடம்லா ஒன்னு இல்லேங்க மழ பெய்ற அறிகுறியே இல்ல
சேரி சேரிங்க
சேரிங்க என்ன சமையல் இன்னைக்கு பண்ணீங்க காலைல
இன்னிக்கி சமையல் வந்துட்டு இன்னிக்கி பருப்பு ரசோ வச்சி வெண்டக்கா பொரியல் பண்ணி சாப்பாடு வெச்சுட்டேங்க நானு
பருப்பு ரசங்ளா அது எப்டிங்க வெக்கிறது
ஆ பருப்பு ரசோ எப்டி வைக்கணுனாங்க வந்துட்டு பருப்பு இருக்குலேங்க தொவரம் பருப்பு தொவரம் பருப்பு வந்து கு குக்கர்ல வந்து கொழம்புக்கு போடுற மாரி நெறைய நீங்க போடாதீங்க கொஞ்சமா போட்டு குக்கர்ல போட்டு பருப் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க
அது எவ்ளோங்க போட்ணு ரஸ்த்துக்கு தனியா நம்ம போட்ணுங்ளா இல்ல எவ்ளோ க்வான்டிட்டி எவ்ளோ அளவுனு சொல்றீங்ள கரட்டா
ஆ அப்படிதாங்க சப்போஸ் நீங்க வந்துட்டு உங்க வீட்ல ஒரு மூணு பேர் இருக்கீங்கன்னா ஒரு அம்பது கிராம் பருப்பு அந்த மாதிரி கொஞ்சோ எடுத்துக்கோங்க நீங்க எப்பயுமே எடுக்கிற டைப் குளம்புக்குன்னா வந்துட்டு ஒரு பெரிய டம்ப்ளர்ல ஃபுல்லா எடுப்பீங்ளா ரசங்கர்னால இது வந்து பருப்பு பருப்பு ரசங்னால பருப்பு கொஞ்சமா போட்ட போதுங்க ஒரு அரட்டம்லர் எடு எத்துக்கோங்க நீங்க
இல்லைங்க இப்ப வந்து க்ராம் கணக்ல கேக்குறங்க இப்ப ஒரு இப்ப ஒரு அம்பது கிராம் நூறு கிராம் அது மாரி
ஆ நீங்க அம்பது கிராம் எடுத்துக்கோங்க அம்பது கிராம் எடுத்துக்கோங்க நீங்க
ஓகேங்க தொவரம் பருப்புனா இந்த பருப்பு சாம்பார் வைக்கிற பருப்பு தானுங்க
ஆ ஆமாங்க அந்த பருப்பு அதுலே வந்து ரெண்டு மூணு கலர் இருக்குங்க ஆரஞ்சு கலரு மஞ்ச கலரு லைட் மஞ்சன்ருக்குங் நீங்க வந்து எந்த பருப்பு எடுத்தாலு ஓகேதாங்க அதுல
ஓகேங்க ஓகேங்க
நீங்க வந்து தொவரம் பருப்பு எடுத்து ஃபஸ்ட் நல்லா பருப்ப நல்லா கழுவிருங்க பருப்ப நல்லா கழுவிட்டு தண்ணி வந்து கொஞ்சோ அதிகமாவே வைங்க கொஞ்ச வச்சி கொஞ்சம மஞ்சத்தூள் போட்டு பருப்புக்கு நீங்க எத்தனை விசில் விடுவீங்க்ளோ நீங்க சாதாரணமா ஒரு ரெண்டு விசில் அல்லது மூணு விசில் உட் டாலே பருப்பு நல்லா வெந்துரு உங்களுக்கு
ஓகேங்க அது கூட நீ பாத்திங்கன்னா அந்த எண்ண எதாச்சு ஊத்தி பருப் ப்பு வேக வைக்கணுங்ளா இல்ல உப்பு எல்லாத்தியு போட்ணுங்லா
அப்படி ஏங்ங பருப்புல நீங்க உப்பு போட்டி உப்பே நீங்க போடக்கூடாதுங்க பருப்பு வேகாது நீங்க வந்து பருப்புல எண்ணையுமே விட தேவ இல்லிங்க ஏன்னா நீங்க சாதாரணமா வந்துட்டு சில பேர் வந்து பருப்பு பருப்புல வந்து கொஞ்சோ வேக வைக்கும் போது ஒரு சில பேர் வந்து வெளக்கெண்ண விடுவாங்ஙக நீங்க அதெல்லா வேணா சாதாரணமா சாதார்ணமா கொஞ்சோ ஏ பருப்புக்கு தண்ணி வச்சு துளியூண்டு மஞ்சத்தூள் மட்டு போட்டு ரெண்டுலருந்து மூணு விசில் விட்டு நீங்க வேக மட்டு விடுங்க போது
இல்ல எங்க பாட்டியுதா சொல்வாங்க பாத்தீங்க ரேஷன் கடைல உள்ள பருப்பு குடுக்குறாங்க அதெல்லா பாத்திங்ன்னா வேகவே மாட்டேங்குது அதுக்குல்ல பாத்திங்கன்னா அந்த வெளக்கெண்ணதா கொஞ்சோ ஊத்திதா அவுங்ளு வேக வப்பாங்க
ஆ சேரிங்க அது வந்து ஒரு சில பருப்பு வந்து வேகாம இருக்குங்க அதனால வந்து அவங்க அப்டி சொல்லியிருப்பாங்க நீங்க வந்துட்டு உங்க நீங்க வந்து எப்பயுமே உங்க வீட்டு நீங்க எப்படி நீங்க பருப்பு வேக வை ப்பீங்ளோ ஏங்க நீங்க அந்த மாரி மொறையில நீங்க வந்து பருப்ப நீங்க வேக வச்சுக்கோங்க நீங்க
இப்ப அந்த வெளக்கெண்ண ஊத்துறங்காட்டி அந்த